சொல்லுங்கப்பா ம் ஆ கெடைச்சிருச்சு உங்ளுக்கு ஆ உங்க மாமனார் மாமியாருக்கு எது சுகர் அந்த எது இருக்கா
இது ஸ்டோக் மட்டுந்தா வந்துருச்சு பிரஷர் ஹை பிரஷரு அவுங்க அவுங்கள மெயின்டென் பண்ணிப்பாங்க பாத்துப்பாங்க, மாமியாருக்கு
சேரி, சேரி, சேரி ஆ ஆமா இல்ல சுகர்ல்லா இருந்து ச்சினா அதா குடும்ப வியாதிங்கிறாங்களே இருந்தா
அம்மாக்கு இருக்கு அதனால, ஆமா மாமியாருக்குல்ல அந்த பக்க இல்ல இந்த பக்கோ அம்மாக்கு இருக்கு ஆ, அப்பாவுக்கு அதெல்லா இல்ல ஆனா அம்மாக்கு இருக்குங்காட்டி ஒரு பய இருக்
ஆனா நீங்க பாக்குற வேலைக்கு வராது நீங்கதா ஆ ட்டுக்கல்லேயே அப்டியே ட்ரைனிங் பண்ணிட்டுருக் கிங்ளே அதுவே ஒரு ஜிம்தான ஜிம் போற மாதிரி ஆ, ஆமா, ஆ, ஆ
திட்டுவாங்க இருந்தாலு நா சொல்லிட்ட மெதல்ல எல்லா து இது பண்ண இப்ப எனக் கே பழகி ட்டு அது டே எனக்கே டேஸ்ட்டு ஒட்டிருச்சு அவுங்களுக்காக இல்லேனாலு எனக்கே டேஸ்ட்டு ஒட்டிருச்சு கொஞ்சோ கொஞ்சதான செஞ்சுருவோ அப்டின்ட்டு ம் மேற மிதியெல்லா கிரைண்டர்ல போட்ருவே பெரிய இட்லி தோச அதெல்லா ரெண் நாளைக்கு
கிடையாது அ அம்மிக்கள் கூட நஷ் ட்டுஇருக்கே எங்க மாமியார் வீட்டுல ரெண்டு இருக்கு க்குது சேரி எடுத்துட்டு வந்து போட ங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மதான் இப்ப இங்கதானே இருக்கோம் நம வீட்டுல தானே இருக்கோ ஆமா அம்மிக்களை எடுத்து போட்டு ஏதுவும் ஒன்னு அரைச்ச கத்துக்கலாம் டக்குன்னு
ஆஹ் கரண்ட் இல்லைன்னா இப்ப காலையில கரண்ட் இல்லைன்னா நீங்கள
ஆஹ் ஆஹ் ஆஹ் நல்ல சிங்க ஆமா இல்ல லீவ் நீங்க சொல்ற மாரி லீவ
இந்த ஒரு மூவி வந்துச்சுல்ல ஒரு மூவில பாருங்க அதுக்கப்புறம் இந்த ஆட்டுக்கள் ட்ரெண்ட் ஆச்சு ச்சட் உஹம் இட்லி இதெல்லாம் ஒரு பிலிம் வந்துச்சு அதுக்கப்புற
ஆஹ் அஹ சரி சரி ஆஹ் அத அதான் ஆமா இல்ல நீங்க சொல்ற மாதிரி லீவல மட்டும் சிக்கனுக்கு மட்டும் மசா
ஆஹ் அது மாரி பண்ணல நான் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது அதுக்கப்புறம் அம்மியுமே ரொம்ப ஒ கரக்டா நான் அரக்க தெர்ல உம் அதல்லாம் டைட்டா புடிச்ச நல்லா இலுத்து அரைக்
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா நான் அரைச்சிருக்கன் நான் அரைச்சிருக்கேன் எங்க வீட்டுல அரைச்சிருக்கேன் முன்ன முன்னாடி மேரேஜுக்கு முன்னாடி வந்து இந்த மருதாணி அரைப்போம் மோஸ்ட்லி வந்து நான் அரைக்கிறது வந்து மருதாானிய சக்க சக்கனு மருதானி அரைச்சி வைக்கிறது க்கு அம்மியில அரைப்போம்
நாங்க அ மொதல ஆது தா லைக்கு சீக் க்காய் அரைப்போம்ல்ல கஞ்சி செம்பருத்தி அதெல்லா போட்டு அதந்தெல்லா அரைச்சிருக்கோ தலையில இது பண்றதுக்காக ஆ ஆட்டுக்கல்லல சொல்றதுன்ன அம்மியில சொல்ல அதெல்லா பண்ணியிருக்க உம் இதுமே கூ ஃபிரியா கைக்கு அடக்கமா இருக்கு அதனால ஒண்ணு தெரியாது
ஆஹ் ஆமா நா அம்மிதா அரைச்சிருக்கே ஆட்டுக்கல்லல நா ஒன்னு அரைச்சது கெடையாது ஆமா‌ உம்
அது இழுக்கணு டேஸ்ட் நல்லா இருக்கும் அது செய்யும்போது கஷ்டமாதா இருக்கு அதுக்கப்புற டேஸ்ட் புடிச்சிடு எங்க வீட்ல பக்கத்துல இருக்கவங்க கூட சொல்லுவாங்க உங்க வீட்டுல இந்த கா ல்லுருக் இருக்குது அதனால நீங்க சமைக்கறது நல்லா வந்துரு அப்படிம்பாக
அப்டின்ட்டு எங்க மாமி அதே மாறி அம்மிக்கல்ல தா இந்த அரை அ அரைக்கறதெல்லா அம்மிக்கல்ல தா அரைப்பாங்க அரைச்சுதா ஒரு ரசத்துக்கே ரசம் வைக்கிறதுக்கு அர ப்பாங்க போய் அம்மில போய் அரைச்சிட்டு வந்து ரசம் வ ப்பாங்க மீன் கொழம்பு எல்லாத்துக்குமே வந் அரைச்சி தா எடுத்துட்டு வருவாங்க
உஹ் என்னென்ன போட்டு அரைப்பாங்க சொல்லுங்களே ம் தெரியுமா ஆஹ் மீன் கொழம்பு சிக்கன்
மீன் சிக்கன் கொ கொழம்பு வந்து நம்ம பண்றது தானே இப் எப்பவு நார்மலா பண்றதுதா மீன் கொழம்புக்கு நாங்களா எதுவுமே அரைச்சு ஊத்த மாட்டோ எங்க அம்மா வீ சைடு வந்து நாங்க எதுவு அரைக்க மாட்டோ நீங்க அறைப்பீங்களா மீன் கொழம்புக்கு அது எங் நானு எங்கமா ஆஹ் நா கேட்டு சொல்றேங் மா மாமியாரு என்னமோ அரைச்சு அரைச்சு ஒரு பெரிய உருண்டையா அரைச்சு உருண்டையா நல்லா சட்டி நெறையா கலக்க வெச்சுருவாங்க நாங்க எல்லாரு போனம் ன்னா ஆமாவ் அவங்க நல்லாஸ் சட்டி நெறைய
நெறையா வேத்துக்கு அது பண்ண முடியாது அது மாரி அந்த கொழம்பு வந்து அந்த கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா வராது என கு அப்டி பண்ணா ஒன்னு மொளகாப்படி கூட போய்ரு இல்லேன்னா புளி கூட போயிரு
அ எங்க மாமியார் வந்து சூப்பரா சம்ப்பாங்க எங்க எல்லார விடையுமே வந்து அம்மா எ எங்கள எ எல்லாரயு விட ஃபஸ்டு வந்து எங்க மாமியா தா நல்லா சம்ப்பாங்க செட்டிடிணி நாடு ஆம்மாம்மா அதா என்ன பண்ணாலு அவுங் அம்மா டேஸ்டுக் நம்மலா சமைக்க முடியாத் அவுங்க ஹோட்டல் ஸ்டெய்ல்ல சம்ப்பாங்க அந்த கொழம்புலா பாத்தீங்னா கொழம்பு ஃபி எல் எது வெச்சாலுமே ஒரு சாதாரண கொழம் வெச்சாலுமே தலக்கரிக்கான் சொல்ட்டு கத்திரிக்கா போட்டு தலக்கரிக்கா அப்டின் சொல்ட்டு வெ
உம் பரவாலியே இப் இப்ப கடசிலதா டிஸ்ஸெல்லா நறையா ஸ்
இப்ப எதோ பேசம்போதா வந்துச்சு ஆம்மா அதான் அது
மே வர
இல்ல இப்ப எங்க மாமியார் பத்தி சொல்லவுந்தா வந்துட் ட்டு ஞாவகொ வந்துச்சு அவுங்க பண்றதெல்லா நல்லாருக்கு அவ்டின்ட் ஆம்மாம்மா அதெல்லா அதா அவுங்க செய்யிற து ஒரு விதமா இருக்கூ அவுங்க ஆனா நறைய போடுவாங்கப்பா எக்க சக்கமா என்னென்னமோ சேப்பாங்க நம்ம சிம்பிளா எப்டி சமிக் கிறது நம்ம சிம்புலா சமெச்சிட்டு சிம்புலா முடிச்சிட்டு போறத மீன் கொழம்புக்கு இந்த மொளகாப்பொடி நம்ம கேட்டா சொல்லுவாங்க ஆனா அவுங்கள்வ் அவ்ங்கபடி நம்ம சமச்சோன்ன ரொம்ப ஜா இரு க்கற ஜாமால்லா காலியாயிரு ஒரே நாள் மீன் கொழம்புளே எல்லாங் காலியாயிரு
ஆஹ் அதா அ எங்க சித்தியு ஒரளவ்க் சம்ப்பாங்க
உம் அத்தா அத்தா அவுங்க சொ
அவுங்க அப்பிடிதா உம் எப்டி சொல்றது அவுங்க செய்றது நல்லா வரு
ஆஹ் அந்த மாதிரி சாதார்ணமா நா சூப்பு வந்து வெப்போ ப்ச் சாதாணமா இந்த எலும்பு சூப்ல்லா வெ க்கிறது வந்து நா சும்மா சாதார்ணமா வந்து மெளகு சி சீரகோ அந்தந்த மே இஞ்சி பூண்டு அது போட் டு அவ்ளோதா போடுவே அவங்க என்னென்னமோ போ அதுக்கே என்னென்னமோ அரப்பாங்க என்னெர்தா இது சூ புக்கெல்லா என்னமோ அரது எல்லாத்திலயும் அரச்சி எரச்சி எதயாவ்து ஒண்ணு உருட்டி உருட்டி கொண்டந்து போட்ரும்
அது நல்லா வந்துருதுல்ல அவே யோசிப்பிகல்ல அத யோசிப்பீகலா யோசிக்க மாட்டீகளா
திக்கிறது தா ஆனா அவ் லெவலுக்கு நம்மனால்லா அதெல்லா செய் எதுவா இருந்தால் டபக்கு டபக்குனு என்னென்னமோ செய்வா ஹ இத இத எடுப்பாக அத எல்லாத்தையு சேத் து போடுவாஹ இவ்ளோ சாமான வேஸ் பண்ணணுமான்ட்டு நாங்க வந்து அவ் மாரி ஆயில் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சோ எண்ண நெறைய விட்டு செய்வாங்க ஆ அதுன அதுக்கு வேற எங்க வீட்டுக் வந்தா சொல்லுவாங்க நீங்க எண்ணயெலா காலியாயிரும்பீங்க நால்லா சமைக்க மாட்ட ஒங்க வீட்ல நீங்களே சமச்சுக்கங்க அப்டி
இல்ல நா பாத்துருக்கே அ அத நா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல வந்து நம்ம எந்தளவுக்கு பொருள் சேத்து செய்யறமோ அந்தளவுக்
ஆமா அதா அவுங்க கைல வந்து அந்த முந்திரி பருப்புலா நெறைய போடுவாங்க த பொங்கல்லா வெச்சா நெய்யி முந்திரி பருப்புல்லா போட் டா நல்லா தானெருக்கு நா தா ஸ நம்ம ஒரு மாசத்துக்கு வாங்குற நெய்யி முந்திரி பரு ப போட்றா அவுங்க அபுடிங்கிறது நாங்க
முந்திரி பருப்ப காட் காட்டாதீக போடுங்க அப்புடிம்பாரு ஆ காட்னீங்கெனா அப்புடித்தா வரு போட்டி ஆ பொங்கல் ஃபெஸ்டிவல் அன்னிக்கி நல்லா செய்றீங்க அதுக்கப்புறோ பண்ணும்போது ஏ நல்லா வரமாட்டிது ப்டின் கேப்பாக ஃபெஸ்டிவலுக்கு நம்ம கொஞ்சோ நல்ல நெறையா வாங்கிபோ பண்ணுவோன் பண்ணுவா எல்லாத்தை காட்டுவா அதுனால நல்லா வந்துரு ம்
மியாருக்கு எப்பவுமே அதா எல்லாத்தையுமே நெறையா தூக்கி நெறையா தூக்கி போடுவாங்க
ம் இல்ல அவுங்க மொதல குடும்பமே பெருசாருந்திருக்கும் நெனைக்க
ஆமா அவுங்களுக் கொழம்பு கலக்குறதுமே நா வெக்கெல நா கொஞ்ச கொஞ்சமா வைங்கனா நா வெக்கெல நீங்களே வச்சுக்குங்க அப்டின்றுவாங்க கொஞ்ச நெறைய பேர் நாங்க எல்லாரு எங்க மச்சா வீ கே எல்லாரு இருப்போ இல்லையா அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ச சட்டி நிறையா கலக்கி வெச்சுருவாங்க கொழம்ப நமக்கு மூணு வேளைக்கு அந்த
அது போய் சரியா போய்ரு இப்ப நம உங்களுக்கு உங்கள செய்ய சொல்லுங்க அப்ப வராதுல்ல டக்குன்னு அவ்ளோ பேத்துக்கு வெக்க வராது ம்
அவ்ளோ நெர நா நெறையா வைக்கணுனாலு அவுங்க தான் கரெக்ட் அவுங்களா நெறைய்யா அம்பது நூறு பேருக்கெலா சமைப்பாங்க ஃபங்க்ஷன்னா கூட சிக்கன் எடுத்து குடுத்துட்டா அவுங்க நல்லா சமப் ப்பாங்க அந்த இது நல்லா இருக்கு என் பையன் காது குத்துக்கு வந்து வெளியில பிரியாணி வாங்கி ட்டு மட்டன் பிரியாணி வெளில வாங்கிட்டு எங்க மாமியாரதா சிக்கன் வைக்க சொல்லியாச்சு அவங்க வெச்சா அது ஒரு எல்லா நல்லாவு வெப்பாங்க எத் ஏ எவ்வளோ குடு க்றோமோ அதுக் தகுந்த மாரி டேஸ்ட்டு அது மாரி நல்லா செஞ்சுருவாங்க அளவுலா பாத்து போட்
அது நம்ம வீட்ல செஞ்சொம்னா நறைய செ குடுக்லா எ ப்டி சொல்றது கடைல வாங்கனோம்னா இத்தன பேத்துக்குன்னு அளவுதா வரும் வீட்ல செஞ்சம்னா கொஞ்சோ நறைய தாராளமா வெக்கலா பண்ணலா ஒரு இது இருக்காது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது இருக்குல செஞ்சுருவோ அப்டின்ட்டு முடிஞ்ச்சுனா கூட செஞ்சுக்லானு ஒரு இது இருக்கு, ம், ம்
சேரிப்பா ஓகே ஆ, ஓகே அப்பறோ அப்டிங்ளா சேரி ஓகே ஓகே ஓகே ஆ சேரிப்பா சேரி பரவா அப்டிங்ளா சேரிப்பா சேரிப்பா ஓகே ஓகே ஆ இது அப்றோ வேற என்ன செய்வீங்க ஆ நாங்க இந்த எங்க அம்மா மாவு குடுத்து வுட்ருக்காங்க சத்து மாவு இந்த உளுந்த மாவு இந்த சத்துமாவு மாரி செஞ்சு டுப்பீங்ளா கொழக்கட்ட அதெல்லா
உம் நாங்க நார்மல் பச்சரிசில செய்வோ அந்த மாரி செஞ்சதெல்லால்ல புள்ளைகளுக்குன்னு தனியா சின்ன வயசு ல அந்த ஹெல்த் மிக்சின் வாங்கிலா அரச்சிதா கொண்டு போன நா இங்கேருந்து அது இப்பல்லா குடிக்க மாட்டறாங்க
அஹ் அ ஹ் ஆமா ஆமா ஆமா ஆஹ்
ஒரு ஒரு ஏஜுக்கு மேல ஆயிட்ச்சுல்ல சாப் சாப்புட மாட்டிதுக ம் அதனால இப்ப அதெல்லா விட்டாச்சு வேற வெளில பூஸ்ட் அந்த மாரி
நாங்க பால்ல எதுவு குடுக்குறது இல்ல சும்மா சத்து மாவு எ மக சாப்டுவ சத்து மாவு ந நல்லெண்ண சக்கர நாட்டு சக்கர எல்லா போட் குடுத்தா பைய சாப்டுவா பொண்ணு சாப்டாது ஆமா சும்மா மாவு உருண்டல்லா இல்ல சும்மா மாவுல எண்ணெயு அ ஸ்பூன் போட்டு குடுத்துட்டா அ சாப்டுருவாங்க ஆமா அது அவனுக்கு ரொம்ப புடிக்கு தம்பிக்கு புடிக்கு ஆமா அதா தம்பி ஓரளவு ஹெல்தியா சாப்ட்டுக்குவா சத்து மாவு பழங்களு இந்த மாரி இட்லி சாப்டுவா தோ ஆமா அது மாவுடா ஓ சொல்றே‌ வார ஆ ஆமா ஆ
முடியோ
ஆமா அதா அதா தம்பிதா எல்லா சாப்டுவாரு அ ஆம்மா அது பெருசு சாப்டாது
ம் ம் அப்டித்தா பா அடுத்தடுத்து வர்றதுக்கு அப்டி அப்டியே கொஞ்சோ இதாயிருங்க ரெண்டு ஒரே மாரி இருக்காதுங்கல்ல
ஆ ஆமா ஆமா ம்
சேரி சேரி நைட்டுக்கு சப்பா தி நாளைக்கு மறுபடி கா சண்டேனா லேட்டா எந்திருச்சுக்கலா ஒன்னு
த லேட்டா ஆனா என்ன எப் பவு ஒரு நாளேமுக்கால்க்கு எந்திரிக்கிறது இப்போ ஆமா நாளைக் கு ஒரு ஆறு மணிக்கு எந்திரிப்போ ஒரு ஆறு ஆற்ரைக்கு எந்திரிப்போ கொஞ்ச பைய ஆறு மணிக்கு பால் கரக்கா வரு உம் ஆறு மணிக்கு கறக்க வர்றனால அவர் எந்திரிச் வச்சிறது மோஸ்லி ஆமா பசும்பாலு பசும்பாலு அ ஆமா பசும்பாலு வாங்கர்து ஆமா ம் பசங்களுக்காக பசும்பாலு ம் அது கொஞ்ச தண்ணியா இருந்தாலு பரவால்ல அ வேற என்ன ப ஏதோ ஸ்ட்ரென்த்ன் சொ பசும்பால் கொடுத் த ஸ்ட்ரென்து அடின்னு வாங்குறது உம் ம் ம் ஆமாப்பா ஆமா பசும்பால் குடிக்கட்டு ஈவினிங் வந்தோனே பாலு பசும்பால் குடிக்கட்டு அப்டின்ட்டு காலையில எல்லா குடுக்கறது இல்ல பாலு ஆ
சேரி சேரி அப்றோ பேஸ்வோ ம் செரிங்க அ
கேக்குதா